வணக்கம் தோழி நல்லார்க் கிங்ளா
நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கிங்க
நல்லாருக்கே வீட்ல எல்லாரு நல்லாருக்
எல்லாரு நல்லாருக் காங்க
ஆ சரிங்க தோழி இப்ப பாத்திங்னா தோழி நா அந்த செட்டி நாடு சு கோழினு ஒண்ணு பண்ணுவே தோழி அத ரொம்ப எங்க வீட்ல புடிக்கு தோழி உங்கள்ட்ட பகிர்ந்துக்லாமா தோழி ஆ அது ஒன்னுல்ல தோழி வெறு எண்ணெ சட்டில தே எண்ணெய்லா ஊற்ற வேண்டாம் தோழி எண்ணெய் ஊற்றாமல் ஆ பத்து காஞ்ச மொளகா ஆ பட்ட எல ஆ பூ அப்புற ஏலக்கா கிராம்பு அந்த மசாலா ஐட்டலா போட்றனு தோழி அதுக்கப்புற மெளகு அ அப்ற வந்து சீரகம் சின்ன சீரகம் மல்லி ம் மொளகா ஒரு பத்து இல்ல பதினஞ்சு கூட போடலா அது வந்து நம்ம அரைச்சு வெச்சுக்லா தோழி ஒரு பத்து பதனைஞ்சு நாளைக்கு கூட அரைச்சு வெச்சுக்லா அந்த மாரி போட்டு நல்லா ம் கொஞ்ச செவப்பு நிறம் போகறதுக்கு நல்லா வறுத்துட்டு அ ஒரு மிக்சி ஜார்ல போட்டு அரைத்து வைத்துக்க வேண்டும் தோழி அதன் பிறகு நம்ம கோழி இருக்குல தோழி ஆ கோழி வந்து மஞ்சத்தூளு மொளகாத்தூளு தனித்தூள் போடுவே தோழி மொளகாத்தூள் போட மாட்டன் தனித்தூள் போட்டு தைர் ஊத் தீ அத கொஞ்சொ கெளரி வெச்சுப்பெந்தோழி அது கொஞ்சொ உள்ளார எறங்கட்டு சாருன்னு லெம எலுமிச் ச்சம்பளமும் புழிஞ்சு விட்டுக்கலாம் தோழி அத புழிஞ்சு விட்ட பிறகு இதுல வந்து பட்ட எல காஞ்ச மொளகா எண்ணெய் ஊத் ற்றி ஒரு சட்டியில் கேக்குதுங்களா தோழி ஆஹ் ஒரு சட் சட்டியில் எண்ணெய் ஊற்றி காஞ்ச மொ மொளகா காஞ்ச மொளகா ஒரு ரெண்டு மூணு போட்டா போதும் தோழி அது கூட பட்ட எலை அந்த மாரி போட்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் நெறையா ப்ச் அத அத கிரேவி பதத்துக்கு கூட எடுத்துக்கலா இல்லனா ஃப்ரை பண்ணுற மாதிரி அந்த மாதிரி எடுத்துக்கலா சின்ன வெங்காயம் நெறையா போட்டு தக்காளி போட்டு நல்லா நல்லா வட கனும் தோழி நல்லா மா ச்சு பேஸ்ட்டு மாதிரி அத நல்லா ம ம மசிச்சிடுற மாரி வதக்கிட்டு இஞ்சி பூண்டு விழுதுலா தேவ இல்ல தோழி இதை மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறோ நம்ப பெசைஞ்சு வச்சிருக் கோம்ல கோழில அதையும் எடுத்து போட்டு அதனுடன் நம்ம தனியா தூள் அரைச்சு வச்சுருக்கோம்ல தோழி செட்டிநாடு தூளு அதையு அது மேல நல்ல நெறைய போட்டு நல்லா கிளரி விட்டு கொஞ்ச நேரம் பச்ச பச்சை வாடா போற நேரம் முடியு நல்ல வதக் வதக்கிவிட்டாருனு தோழி அதுக்கப்பறமா ஆமா பச்சவாடா போற வரைக்கு வதக்கி வுட்டுட்டு நல்லா அந்த பொடிலா வந்து அந்த கோழில இறங்கணுந் தோழி நல்லா பச்சவாடபோற இறக்கணுதுக்கு அப்புறமா நம்ம தண்ணிய ஊத்தி கொதிக்கவிடணு தோழி ரொம்ப நல்லா இருக்குந் தோழி சாப்டட்டு பாத்திங்கன்னா மேல நல்லா கொதிக்க விட்டு நல்லா கொஞ்சோ கெட்டியா ஆன ஒன்னா ஃப்ரை மாரி எடு இல்ல கிரேவி மாரி வேணாலு எடுத்துக்கலாந் தோழி த சாத த்துல போட்டு பெசயற மாரி கூட சாப் சாப்றதுக்கு கூட நம்ம அந்த மாரி பண்ணிக்கலா அதுக்கப்புறம் மல்லி தூள் மல்லி எல தூவி விட்டு இறக்க வேண்டியதாந் தோழி நல்லா காரமா இருக்கு காரசாரமா நல்லா இருக்குந் தோழி அது கண்டிப்பா நீங்களு செய்து பாருங்கள் தோழி சொன்ன
கண்டிப்பா கண்டிப்பா நா செய்து பாக்ற ஆனா என்னதா நம்ம வந்து மொத தடவ செய்தாலு அந்த க ரொம்ப டேஸ்ட் வராது
ஆமாமாமாமா கண்டிப் கண்டிப்பா கண்டிப்பா ப்ச் அது அந்த மசாலாவுங் கூட போட்ற கூடாது பாத்து கரெக்டா போடணு மசாலா கூட போட்டாலு ப்ச் அது வேற டேஸ்ட்டுக்கு போயிடு அதனால அந்த பாத்து இதா போட்டு தோழி அது ஒரு நாள் பண்ணி பாருங்க தோழி நாளா பிரியா பிரியாணி பண்ணத் தெரியுமா தோழி இல்ல அம் அம்மா செய்யறத பார்த்திருக்கீர்களா
அம்மாக்கு தெரியு ம் நம்ம ஒர்கு கிட்ட நின்னு பாத்தா தெரியுண்ணா பாத்
பாத்ததில்ல ஓ சரிங்க தோழி சமரிங்க அது எனக்கு பிரியாணி பண்ற தோழி ஆனா அந்த டேஸ்ட்டு வர மாட்டேங்குது தோழி லாஸ்டா ஏதாவது சொதப்பிடுது உம் அந்த டேஸ்ட்டு எப்டியோ ஒன்னு மிஸ் ஆவுது ஆனா வந்து நானு இந்த டிவில எல்லா போடுறத பாத்துதா பண்றது உண்டு ஆனா ஏதோ ஒன்னு ஆஹ் போய்டுது தோழி ஆஹ என்னதா பண்ணு பண்ணதுன்னு தெரியில ஆனா ஆச தோழி அது நல்லா போடணு அப்டினு ரொம்ப நாள் ஆச அது ஒழுங்கா வரமாட்டேங்குது தோழி என்ன பொறுத்த வரைக்கோ மறத்த படி மிதி எல்லாமே பண்ணுவோ என்ன தோழி
திடீர்னு நம்ம செய்தோ வெய்யிங்களே ஒர் அந்த மாரி டெஸ்ட்லா வந்துரு பாத்
சொன்னீங்களே கரெக்டு ஆமா ஆமா
யாரு இல்லாத நேரோ சும்மா செய்து பாப்போன்னு சொல்லி செய்து பாத்தா அந்த கைப்பக்குவத்துல வந்துரு செல நேரோ அப்புறோ திருப்பி செய்யும் போ வரமாட் ங்கி
ஒவ்வொரு நேரோ கடுப்புல போயி ச்சே சமைக்கணுமா அலுப்பா இருக்கு முடியலேன்னு சொல்லிட்டு எதையோ போட்டு பண்ணி வெச்சுட்டு வந்தேன்னா அது அவ்ளோ டேஸ்டா இருக்கோ தோழி எனக்கே அதிசியமா இருக்கோ. ஓ இப்டி கூட பண்லா போலக்கே அப்ப டெய்லியு விருப்போ இல்லாம பண்ணுவோமானு தோணு
உம்
ஆஹ் அந்த மாரில்லா இருக்கு தோழி நல்லா இருக்கோ தோழி அது ஒரு மாரி பண்றது அஹ் எப்டி சொல்றது இந்தக்கே எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா அஹ் விரா மீனு அஹ சங்கரா மீனு சீலா மீனு பாற மீனு இதெல்லா தா தோழி நெறைய கெடைக்கு வவ்வா ஆ கெண்ட மீனு அது வவ்வாலு கருப் வா வெள்ள வவ்வா அப்பிட்லா
த அத வந்து தெரச்சினு நாங்க சொல் சொல்லுவோ
அஹ் துள்ளுகெண்ட அப்புறோ வேற என்ன மீனு கோலா மீன் கெடைக்குந் தோழி இந்த மீன்யெல்லா புடிக்க போயிடுவாங் அஹ் மீன் வராதுனு சொல்லுவாங்க ல ப்ச் அந்த மே ஏப்ரல் மேலா அப்போ வந்து கோலா மீன் மட்டுந்தா வரு எங்க ஊருக்கு. கோலா மீனு கேரளா மீனு மட் டுந்தா வரு அப்ப என்ன பண்றது அந்த சமயோ வந்து இந்த ஐம்பது ரூபாய்க்கி நூறு ரூபாய்க்கி பத்து மீனு பன்னெண்டு மீனு அப்படி தருவாங்க அந்த கோலா மீன வாங்கிதா கொழம்பு வெச்சு வறுக்கறது.
செரி செ
உம்
வ சிப்பி எல்லா கெடைக்குமா உங்க ஊர்ல?
அப்டினா?
சிப்பி தோடுனு சொல்லுவாங்க சிப்பி சிப்பி
ஆஹா அதெல்லா வராது. ராலு வரு சின்ன ராலு வ ரு அது இந்த மாரி இந்த மீன் பிடிக்கிற சமயத் லன்னு பாத்தீங்கன்னா பெரிய ராலு அதுதா வரு இல்லனா அஹ் வளப்புராலு அது வரு ஆனா நீங்க அந்த சின்ன ராலுக்கு யஹ் அஹ் ப்ச சாப்ட்டுட்டு அந்த வளப்புராலு செல பேருக்கு பிடிக்காது அது ஒரு மாரிஹா ஆஹ் அது எங்களுக் கு அது சாப்ட்டுட்டு அது வந்து கொஞ்சோ ப்ச் எப்டி ஹார்டா இருக்குற மாரி இருக்கோ அதுனால ஆனா சாப்பிடுவோ ஹார்டா இருக்கிற மாரி இருக்கூ நண்டு கு கருவாடு அதெல்லா கெடைக்கு. அதெல்லா எல்லா கெடைக்கு அப்படியா நண்டு பிடிக்கூ எனக்கு.
ம் ம்
நண்டு நல்லா செல பேரு வந்து, நண்டு ஈசிதா தோழி அதல மஞ்சள்லல்லா இருக்கு கோம்ல ப்ச் அந்த ந்த நாாலு ரெண்டு சைடும் ப்ச் அந்த எப்டி சொல்றது அதோட காலெல்லா ஒடச்சு தனியா எடுத்து வெச்சு ம் நண்டு காலெல்லா இது பண்ணிட்டு அதல மஞ்சளாருக்கு அதெல்லா எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு, அதுக்கு வந்து சும்மா அதுக்கும் மஞ்சள் தூளும் போட்டு நாங்க எல்லாத்துக்குமே உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு கழுவி வெச்சுருவோந் தோழி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது சின்ன வெங்காயோ
த்து போடுவீங்களா? மேலெல்லா தோடு மாரி இருக்குல ம் மேலுல்ல அந்த இது ஓடு மாரி இருக்குல்ல நண்டுக்கு
அதயு ரெண்டுத்தயு எல்லாத்தயு தனித் தனியா உடச்சிதா போடுறது உண்டு கழுவிட்டு, ஆஹ் ஒடைக்கலா ஒடைக்கலா கொஞ்சோ கஷ் டோந்தா பாத்துதா ஒடைக்கணு ஆனா ஒடைக் க்லா அது வந்து நல்லா வடவம்போட்டு சின்ன வெங்காய நறையா சின்ன வெங்காயம் போட்டு நறையா தக்காளிய போட்டு இஞ்சி பூண்டு விழுது போட்டு அரச்சி வச்சு நல்லா காரமா அ அந்த நண் டையு போட்டு தனி தூளு மொளகா தூளு எல்லா தூளயு போட்டு நல்லா வதக்கி நல்லா அ நல்லா காரசாரமா சாப்ட்டா நல்லாருக்கு தோழி ரொம்பவே அதுல எறங்கிருக்கு நல்லாவே ரொம்ப நல்லாருக்கு அது சில பேர் மறுநாள் கூட வெச்சு சாப்புடுவாங்க தோழி அது நல்லாருக் ஆ அ
ஒரு சாப்பாடு வந்து எப்டினா சாப்ட்டு பழகிட்டோனா கொஞ்ச சாப்ட்ருவோ இது ஆரம்பத்துலருந்து சாப்பிடலயா அப்ப அ திருப்பி அது சாப்டவே மாட்டோ
ஓ சரிங்க தோழி சரிங்க தோழி நாங்க இப்பிடிதா பண்றதுண்டு ம் றால் அடி கடி வாங்குவோ றால் ரொம்ப
ஆமா எங்க வீட்லயு றால் நெறையா வாங்குவாங்க இன்னைக்கு கூட றால் கொ ரோஸ்ட்டுதா மத்யானத்துக்கு
பாத்திங்ளா அனுப்சி உடுங்க தோழி எனக் கொஞ்ச
பா
ம் ஆ றால் ரொம்ப புடிக்கு தோழி அது சும்மா சாதத்துலயே போட்டு பெசஞ்சு சாப்பிட்ருவ தோழி
ஆனா என்ன எல்லா வெலதா கொஞ்ச ஜாஸ்தி
சொல்லுங்க
வாங்கி சாப்படணு ஆசையா இருக்கு
ம் அன்னைக்லா கிலோ நானூறுவான் சொன்னாங்க அது எங்க அர கிலோ வாங்குனாலே
ஆமா அது வந்து இந்த தோடெல்லா அடத்துனா ஒண்ணுமே இரு க்க மாட்டிங் பாக்க வெளிலிந்து பாக்க பெரிய‌ றால் மாரி
ஆம்மா ஒரு கிலோ வாங்குனாலு கொஞ்சந்தா காணுது நாலு பேருக்கு ஒரு கிலோல்லா பத்தாது
த்தாலே ஒண்ணுமே இருக்காது
ம் தக்குனோடா போய்டுது ஆம்மா ஆம்மா எங் இங்க ந்து பாத்தீங்ன்னா நால் வாங்னா வறுக்றதுதா நல்லா தளற தளற வறுத்து சாதத்துல போட்டு சாப்புறது அந்த மேரி
ம்
அது மாரி நல்லார்க்கு ம் ம் யது எப்டி
அது மீன் பொறிக்கிற மார்தா சும்மா றால கழுவிட்டு ம் எண்ணெய்ல போட்டு பொறிச்செடுக்கது
வெறு மஞ்சதூள் மெளகாதூளு வெங்காய தக்காளி அந்த மாரி
தக்காளி எல்லா போட மாட்டோ சும்மா மொளவோ மொளத்துளு மஞ்சத்தூளு நல்ல மொளவு பெருஞ்சீரப்பொடி கான்ஃப்ளவரு இருந்தா கான் நோர் இல்லேட போடனு தேவையான அளவ் உப்பும் போட்டு பொறுச்சி எடுக்குறது கொந்நேர அப்டி ஊற வச்சிட்டு பொறிச்சு எடுக்குது
த மாட்டிங்க
இல்ல இல்ல அ பொறிக்கிறதுனால புளி ஊத்துறதுல
ஓ சேர் அது புச்சா எப்டி இர்க்கோ அ ஜெம்ஸு மாரி இர்க்குமா ஆ
நல்லாருக்கு மீன் மாரிதா இருக்கு
மீன் மாரி மெண்ணு தின்ன ஆஆஆஆ ஓ கொஞ்ச தா காணோல்ல பத்தாது அதுஆனா கிலோ ஒரு கிலோ வாங்னாலே கொஞ்சோ தான காணுது
ஆம்மாம்மா ஆனா அங்க கடைல பாக்கமோ பெருசு பெருசு இருக்கும் காலு இல்ல வீட்ல கொண்டு வந்தா பாத்துருகே அப்டிதா இருக்
அதோட ஓடே பாதி பெய்டுது ம் ஆம்மா தோழி ஆமா தோழி உங்களுடன் பேசிக்கொண்டது நல்லாருக்கு தோழி பின்பு தொடரு தோழி நறய நறயா பகிர்வோ தோழி நன்றி தோழி